ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ எனக் க்ளியரா இருக்க
ஆ ஓகே என்ன பண்றீங்க ஆமா ரெண்டு பேரு என்ன கோ இன்ஸிடெண்டா பேசிட்ருக்கோ
தெரிலயே
செரி சொல்லதுங்க என்ன பண்றீங்க நீங்க
சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதானுங்க இருக்கே
உம் உம்
உம் லைஃப் எப்டி போது
ஏதோ போதுங்க
ஏங்க அப்டி சொல்றிங்க
ஏன்னா ஒரு சில டைம் ரியாலிட்டியா இருக்கத விட
ஓ
ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு இருக்கதே நல்லாதாருக்கு
ஃபேக்கா இருக்கரது நல்லதா
ம் அப்புடியும் சொல்லலாம்
ஏ அப்டி சொல்றீங்க
வாழ்க்கைல நடக்குற ஒரு ஒரு சம்பவங்கள் தா
ஓ
உம்
சேரி ஆ லைஃப்ல என்ன பிளான் இருக்கு அத்தது
லைஃப்ல பெரிய பிளான்ல்லா கெடையாது
ஆ
எனக்கு பிளான் வந்து அந்தந்த சிச்சுவேஷன்ல நா முடிவு பண்றது
ஓக்கே
கோல்ஸ் ப்ளான் அப்டிலா நா ஃபிக்ஸ்டா இருக்க மாட்டே
ஓ நீங்க ஃபிக்ஸ்டா இருந்தா தானே உங்களால உங்களால கோல் அச்சீவ் பண்ண முடியு
இருக்குந்தா ஆ பட் வந்து என்னோட மெண்டாலிட்டி பொறுத்த வரைக்கு அது மேல ரொம்போ இதுவாருந்திருவே சோ அத வந்து டக்குன்னு அது ஒரு நாள் நடக்கல ஒரு வேள நடக்காம போயிடுச்சுனா அது எனக்கு என்னால ஏத் துக்க முடியாது
ஓ இங்க ரொம்ப வரீடா இருப்பீங்ளோ
ஆ அதனால வந்து அப்பப்ப நடக்கறது அப்பப்ப மேனேஜ் பண்ணிக்கலா எது கான்ஃபிடன்டா இருக்குமோ அதுதா வந்து இது பண்ணுவே மத்தபடி நா ஃபிக்ஸுடா எதுவுமே வெச்சுக்க மாட்டே
ஆ புரியிது புரியிது
நீங்க எப்பிடி கோள்ஸ் பியூச்சர் பிளான்ஸ்
எனக்கு வந்து எப்படி சொல்றது ஃபஸ்டு நறைய படிக்கணுனு ஒரு ட்ரீம் இருக்கு
உம்
இப்ப ரொம்ப எம் பி ஏ ரொம்ப ஸ்கோப்பா இருக்கு ஸோ அது படிக்கலான்ட்டு ஒரு இதுவு இருக்கு பட் அதுக்கு டான்செட்னு ஒரு எக்ஸாம் எழுதுனு
உம்
ஆ அத அதுக்கு பிரப்பர் பண்ணணும் பஸ்ட்டு
உம்
நெக்ஸ்ட் வந்து எம் பி ஏ படிக்கணு எம் காம் படிகணு நெறைய டிகிரி இங்கிலிஷ் படிக்கனும்னு எனக்கு ஒரு ட்ரீம் அப்புறோ நா வந்து உம் நெறைய வந்து லக்சரிஸ்ல செட்டில் ஆகணு நெறைய ஹெல்ப் பண் ணனு
உம்
புவர் பீப்புல்சுக்கு
ம்
அப்புறம் எப்படி சொல்றது நம்பளோட சின்ன சின்ன கோல்ஸ்னு ஒன்னு இருக்கும்ல அப்ப அதான் ஸ்பிரிச்சுவலா வந்து குரோ ஆகணும்னு இருக்கு
புரியுதுங்களா
ம் ம் இந்த மாதிரி நறைய ஒரு ட்ரீம்ஸ் இருக்கு உங்களுக்கு எப்படி
ய என்னது எப்டி
இந்த மாதிரிலாம் எதனா இருக்கா உங்களுக்கும்
அப்பிடலாம் எதுவும் இல்ல எனக்கு
ஓ
சரி நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா
ஆ கேளுங்க
அ ஒருத்தருங்க ஏதோ ஒன்னு தப்ப செஞ்சுட்டாங்க
ம்
அவுங்க மனிக்குறத மன்னிச்சுட்டு அப்படி மறந்து விட்டுரலாமா இல்ல மனுஷக்கு ஒரு சிலவங்களா அது அப்பப்போ பேசிட்டேருபாங்களே
புரியுது அது அவுங்க தப்போட பண்றத பொறுத்து இருக்குல்ல மன்னிக்கிறதான் இருந்தா ம மடிச்சத திரும்பி அத பத்தி பேசக் கூடாது மன்னிச்சுிட்டேன் சொல்லிட் திரும்பி அதல பத்து அத பத்தி அதுவோ நோ யூஸ்ல அதுக்கு மன்னிக்கிறதுக்கு அது வேல்யுவே இல்லல்ல
ம்
நீங்க என்ன நனைக்கிறீங்க
நானும் அதான் நனைக்கிறேன் மன்னிச்சுட்டு அப்டியே விட்டுணும் அத பத்தி திரும்ப பேசக்க கூடாது
ஆமா இப்ப நம்ம வந்து பேசணோம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க இன்னோ ஹர்ட்டாதான் ஆவாங்களே தவிர நார்மலா போக மாட்டாங்க அதுக்கு ஒரு ஒரு டைம் அவுங்களுக்கு சீன் வந்துரும் நம்ப இவங்க மணாணிக்க கமிஅந்து கற்கலாம் ஆ மன்னிச்சு இவ்வளோ பேசுறதுக்கு அப்டின்ட்டு ரொம்ப ஃபீலிங்ஸே வந்துடோ என்னடா இவுங்க இப்டி இருக்காங்கன்ட்டு
புரியுது
ம் ஏ இந்த கொஸின் திடீர்னு கேட்டீங்க
தோணிச்சு கேட்டேன்
ஓ
உம்
உங்களுக்கு உங்க லைஃப்லயே புடுச்சது யாரு
என் லைஃப்லயே புடுச்சதா
ஆஹ்
அப்டின்னு யாரயும் சொல்லிட முடியாது
ஓ சேரி உங்களுக்கு வந்து உங்க லைஃப் லயே இந்த ஃபுட் எனக்கு சாப்டணும் அப்டின்ட்டுட்டு தோனுல அது மாரி ஆஹ்
ஆமா எனக்கு வந்து தெரியலேயே
நீங்க அத சாப்ட்டதே இல்ல ஆனா உங்களுக்கு சாப்பண்னுனு ஆச அந்த மாரி எதனா
அப்டி எதும் நான் இது வரைக்கும் பீல் பண்ணது
நெறைய வெப்சீரிஸ் பாப்பேன்னு சொல்றீங்க கூட வா தெரில
பாப்பேன் எனக்கு வந்து கார்லிக் பிரெட்
ஓ அது சாப்பண்னுனு ஆசயா
அது சாப்பண்னுனு தோணும்
ஓகே ஏன் ஏன் ஸ்பெஷிபிக் க்காது
ஆஹ் தெரில எனக்கு அது கார்லிக் பிரட் பாட அது வந்து மூவிஸ்ல சீரீஸ்ல பாக்கும் போது அது ஒரு மாரி சீஸ் மெல்ட்டிங்கா அது டெம் டாருக்கும்
ஓகே ஓகே புரிது சரி இப்போ வந்து சொல்லுங்க
நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
இப்ப வந்து ஒரு ஃபுட்டு ஓகே வா அந்த ஃபு ஃபுட்டு வந்து நீங்க நீங்க வந்து ச் அதனால சாகுர வர அந்த புட்ட சாப்டுவே அப்டின்னா எந்த ஃபுட்டு சா சாப்டுவீங்க மூணு வேலையும் எனி டைம்
அப்டியா
ஒரே ஒரு ஃபுட்டு்
எனக்கு பிளைட் ஷவர்மா
ஓ ஏன் அப்டி
தெரில எனக்கு அது புடிக்கூ ரொம்ப மூணு வேல கொடுத்தாலு துணி ந இருப்பேன்னா அதுல அந்த ரொட்டியும் இருக்கூ
ம்
ஆ சிக்கன் சோறு இருக்கூ மைனோசும் இருக்கச அளவுக்கு அதிகமா
ம் ஆனா வந்து உங்களுக்கு புடிச்ச ஃபுட் என்னது
அஹ் ஃபுட் இல்லதான் பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கூ தான்
உங்களுக்கு புடிச்ச ஃபுட் என்னது
ஆஹ் எனக்கு பிடிச்ச ஃபுட்ன்னு நெறையவே இருக்கு ஆனா பெசிபிக்கா பிடிக்கிறது பிரியாணிய பிடிக்கூ
ஓகே ஆனா நீங்க அப்ப பிரியாணி தான சொன்னங்க அதுக்கு பிளேட் வருமா அப்டின்னு சொல்றீங்க
அ பிரியாணி வந்து ஒன் டைம் சாப்டலா என்ன செகண்ட் டைம் சாப்டலா
ஓகே
ஃபுல்லா சாப்ட்டா மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடும்
ஆமா பளிச்சிரு
ஆ
செரி ரீசண்டா நீங்க வந்துப்ப ஷவர்மா சாப்ட்டீங்க
ஆ ரொம்ப நாளா ஆயிடுச்சு நான் ஷவர்மா சாப்ட்டு
ரிசெண்ட்டா எப்ப சாப்ட்டுருபிங்க
ரீசன்டா எப்போனா ஆ என் ஃப்ரெண்டு கூட ஒரு வாட்டி சாப்ட்டன்னு நெனைக்ற
ஓகே
அதுக்கப்றோ நா சாப்புல
ம் ஆனா வனு உங்குளுக்கு கிரேவிங்ஸ் இல்லியா
இருக்குதா பட் இப்பெல்லா எங்கியுமே கெடைக்குறது இல்ல எ
ஓ அந்த கேஸ் தட்டுப்பாட்டுனாலையா ம் ம் ம் நீங்க மேபி எதுனா ஆன்லைன் ஆப்ஸ்ல ஆடர் பண்ணி சாப் சாப்புலால
ஆடர் பண்ணி சாப்புலா நம்போ ஒண்ணு அவ்ளோ பெரிய பணக்காரங்க இல்லல
பட் ஆன்லைன் ஆப்ல சாப்புறதோட விட நேர்ல சாப்பிட்றதுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு
அத பாத்து அவுங்க பண் அவுங்க அத கரெக்டா வெக் தி அந்த மயோனஸ்ல
ஆமா அது அப்படியே சுட சுட சாப்பிடறது
தன்னிசேவி
ஆமா இதயு ஆன்லைன்ல சாப்டுறதுனா ஏதோ நார்மலா சாப்புடற மாரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு
கரைட்டுதா
ம்
உங்குளுக்கு புடிக்குமா
எனக்கு ரொம்போ புடிக்கு என்னோட ஃபேவரெட் ஃபுட்டே ஷவர்மா தாங்க
ம் ஆனா பாதிபேர்க்கு அந்த ஷவர்மா புடிக்க மாட்டேங்குது ஏனே தெரியலங்க
அப்டில்லா இருக்க மாட்டாங்கங்க
ம்
ஷவர்மா எ புடிக்காம யாருனா இருப்பாங்களா
ஆ ஒரு சில பேர் இருக்காங்கங்க
ப்ச் மேபி அவுங்கெல்லா வந்து எப்புடி சொல்றது அவுங்கெல்லா அது சாப்பிடாமலே வளந்து இருப்பாங்க மேபி அதனால அப்டி இருக்குனு நெனைக்கிற
அத டேஸ்ட் பாத்தவங்களுக்கூ அதோட அரும தெரியு
சிட்டீஸ்ல இருக்க பீப்புள்ஸ்கு அது புடிக்கு இந்த வில்லேஜ் சைடுல இருக்கவங்களுக்கெல்லா அது புடிக்காது
கரெக்ட்தா
ம் ம்
ம் நீங்க ஒரே ஃபுட்டீ இருப்பீங்க போல நீங்க ஃபுட்டியா இருப்பீங்க போல ஹ்
சேரி ஓகேங்க பாய்
பாய்